ஓஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் தோழி உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இரு கீ ங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கே நீ சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க
ஆஹ் சாப்ட்டாச்சு பசங்கல்லாம் படுத்தாச்சு
இந்த நாங்க சப்பாத்தி சாப்ப
அப்டியா
உம் நைட்டு்ல எப்போயமே டிஃபன் தான் மோஸ்ட்லி ஒரு மூணு நாளாவது சப்பாத்தி போட்ருவோம் உம் ஏன்னா எல்ல நானும் ஃபேட்டா இருப்பேன் எங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃபேட் டர்பங்கா
உஹம் அதனால நாங்க ஏங்க சப் பத்தி சாப்பிட்டா மட்டும் ந உடம்பு கொறஞ்சுடுமா என்ன
ஒரு நம்பிக்கை தான்
கரெக்ட் தானா அது நீங்க ஆனா நைட்ல நம்ம இப்டி சப்பாத்தி எண்ணெ இல்லாம கொஞ்சம் இப்டி சாப்றது கரெக்ட் தான் சாப்பாட்டுக்கு பதுலா இது எவ்ளவு மேல் சப்பாத்தினா ரெண்டுக்கு மேல உள்ள போகாது சாப்பாடுன்னா இன்னு கொஞ்ச வச்சுக்லாம் நெக்ஸ்ட் த உல
அதுனா உண்மதா இந்த சப்பாத்தினா ஒரு ரெண்டோட நிப் பாட்டிக்கலா போதூ அப்டின்ட்டு ஸ்டாப் பண்ணீட்ர ஏதோ ஒரு லிமிட்டான நைட் உணவு இரவு உணவு தா
கரெட்டு நீங்க அதே மார் அதக் புறது சத்தா நீங்க எடுத்துக்கிட்டா கூட நீங்க இதுக்கு நல்லா இருக்கூ முட்ட அந்த மாரி கால்ல ரெண்டு மத்தியான ரெண்டு முட்ட எடுத்துக் ததுனோ ஒடம்புக் கொஞ்சோ ரொம்ப நல்லதுதா ஹெல்தியானா நம்ம வெயிட் இதுப் கரா ஹெல்த்தியா வெயிடே கம்மி பண்ணானோ
கொஞ்சோ ஃபேட்டு கம்மி பண்ற மாரி ஏதாது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க
டிப்ஸ்ஸு அதுதாங்க காலேல வந்து நம்ம வந்து மொதல்ல வந்து சு சக்கரய வந்து கம்மி பண்ணாலே போதூ
இல்லலைங்க எனக்கு டீ காஃபி டீ காஃபி குடிக்ற பழக்கமே இல்ல அதே மாதிரி லெமன் ஜூஸ் குடிச்சா கூட சால்ட் போட்டுதா குடிப்பே சுகர் போட்டு குடிக்க மாட்டே
நீங்க வந்து எடுக்காம இருக்கீங்ளா சக்கர சாப்பாடு உணவு
ஆமா எதுமே எடுக்கவே மாட் சின்னதுலெந்தே எனக்கு இனிப்புன்ற ஒன்னு புடிக்கவே புடிக்காது
வரோ அப்ப ஏ உங்களுக்கு உம் அப்போ ஃபேட்டா இருக்க வாய்பில்லயே சிஸ் ஏன்னா சக்கர தா வந்து நமக்கு ஒடம்பு போடூ சக்கர ஒன்னூல்ல அரிசி த உணவுகள் அதுதா அதிகமா
சின்ன பொண்ணுல இருந்தே நா குண் குண்டாதா இருக்கம்பா
ம் பானா பாத்தேனாலுமே ஆனா எனக்கு டீயோ காப்பியோ காலேல அது குடிக்றனா எனக்கு பைத்தியமே புடிச்
ஆஹா எங்க வீட்ல ஒரு பால் பாக்கெட் வாங்கனா மூன்று நாட்கள் வரும்
அச்சச்சோ பரவால்
ஆமா நாங்க நான் குடிக்கவே மாட்டேன் என் கணவரும் குடிக் க்கவே மாட்டார் என் மகன் மட்டும்தே காலை மாலை இரண்டு வேளை அவருக்கு கூட எப்ரினா பூஸ்ட்டு குடுக் ப பால்லு பூஸ்ட்டு மட்டூ தா பண்ணுவே சுகர் ஆட் பண்ண மாட்டே
பரவாலே பரவாலே
குடுத்தாம குடிக்க மாட்டான்ட்டு அந்த ஃபிளேவர்கக்காக சும்மா இது கொஞ்சோண்டு போட்டு கலக்கி குடுப்பே ஆனா அவர் ஸ்வீட் நெறையாதா சாப்பிடுவாரு மகன்
அஹ் ஹார்ஷ்
ஆமா அள்ளி வாரிக் திண்ணுவாரு எந்த இனிப்பு பலகாரமாருந்தாலு ரெண்டு கையில அள்ளி வாரி அப்டியே வாய் ஃபுல்லா போட்டுப்ப
நங்க அதிர
ஆ எந்த ஃபங்ஷனுக்கு போனாலு ப்ரெட் அல்வா போட்டா போதுங்க அப்புடியே அள்ளி வாயில போட்டுப்பாங்க ஒரே வாயா. நானே சொல்லுவே நானே சொல்லுவே ஏ உனக்கே நா ஷுகர் குடுக்காம நானே பாத் த்து பாத்து பண்ணிட்ருக்க ஒரு வார ஃபுல்லா குடுக் க்காம இருந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போனா இவ்ளோ தின்னா அது சரியா போச்சி
செரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சி
ஆ அதுல எவ்ளோ சுகரு எவ்ளோ நெய்யி எவ்ளோ எண்ண ஆஹ் செரி கொழந்த தான விடுன்றாங்க அதுவேதானே ஃப்யூச்சர்ல பழ க்க வரூ ம் அள்ளி வாரி தின்றுவார் அவர்
இப்ப நம்ம உடம்புக் கொறக்குனாவே இப்ப தொப்ப இருக்கு அப்டின்னா பாத்திங்னா இந்த நெல்லிக்காருக் குல்ல நெல்லிக்கா நம் அந்த நெல்லிக்காவ வந்தூ ஒரு ரெண்டு நெல்லிக்கா வந்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகோ ஒரெண்டு மெளகு போடலா அப்றோ கருவொப்புல நம்மோ பெண்களு சரி ஆங்செ கருவோப்ல சேத்திட்ட நல்லது ஏனா நம்ம முடி வந்து கொட்றது கொஞ்ஜொ இதாகூ
ம் எனக்கூ வாரத்துல வாரத்துல மூணு நாள் நெல்லிக்கா ஜூஸ் குடிக்கிறே ரெண் -டு நாள் பாவக்கா இல்லன்னா கருவப்ல
தெனமு குடிக்கணூ நீங்க அந்த இத் ம்மட்டோ நா சொன்ன நெல்லிக் தம்க தெனமு தொடந்து ஒரு மூணு மாசொ குடிச்சா கம்மியாகு நல்லாவே வந்து ஒடம்ப சேஞ்சஸ் தெரியு அப்ன ஆனா எ நானுமே ட்ரை பண் நெனைக்கிறே ந்த பிள்ளைங்க ஸ்கூலு அதி இதி நால நா சிலவிஷ் சில நேர விட்டுற நம்ம வந்து ஏதாவது ஒன்னு செய்றத வந்து தெனமு செய்யணு
இல்லங்க எனக்கு வந்தூ சின்னதுலந்தே நா குண்டா இருக்கனா நா ஒல்லி ஆய் அத நா பாக்கணூன் ரொம்ப வெறியோட மார்னிங்கெ க்ஸசைஸூ இந்த மாரி சுடுதண்ணில லெமன் பிழிஞ்சு குடிக்கிறது ச் எவ்வளோ தெய்றங்க ஆனா எனக்கு அதுக்கான ரிசல்ட் ட்டுன்னு ஒன்னு வர கெடைக்கவே மாட்டேன்துங்க எனக்குஸ் சிசரிங் வேறயா அதனால ஆகுமோ ஆகாதோ இப்படியே யோசிக்
அப்புடினாயில்ல முயற் முயற்சி செய்ணு முயற்ச்சி செஞ்சா கண்டிப்பா பலன் நம்மோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா பழைய இந்த ஐ ஐஸு லைப் ஸ்டைல் கூட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்ன்னா அவுங்களோட வெயிட் லாஸ் போடுறவோ இன்னு நெறைய பேரு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக் கூட அதுல இருக்குற ந மனசுல வந்து கரெக்டாதா இது இருப்போணு அ மனசு நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு செய்யறது கஷ்டோ அது உறுதியா நம்ம இருந்தா மட் எப்பவுமே இதுல வந்து வின் பண்ண முடியுமே
நானு எவ்ளோ ட்ரை பண்றேங்க அதே மரி வாக்கிங்கு பார்க்ல நடப்ப வீட்ல எக்ஸசைஸ் செய்வே அது மேர் ஜி அதே இன்னொன்னு ஒன்னு மெயின் தெரியுமா இந்த வறு்க்குறது பொறிக்கிறது இதெல்லா சாப்புடவே மாட்டாங்க என்ன பொருளே எடுத்துக்க மாட்டங்க. அ இவ்ளோ ட்ரை பண்ற ஆனா எனக்கு ஐயோ நீங்க வேற அதா சொல்ற சின்னதுலந்தே நா குண்டாருக்கே.
பண்ணி பாக்கலா தைய்ராய்டு இருக்கா இல்ல
இல்லையே இப்ப டெலிவரிக்கி எல்லா செக்கப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறோ ஒரு வாட் ஒடம்பு சர்லாம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனே அப்பவு எல்லா செக்ப்பு எடுத்தாங்க இவ வயித்துல இருக்கும்போது மட் டு சுகர் இருந்துச்சு ஏழா மாசோ அந்த குல்கோஸ் ஜெஸ்டோ என்னமோ குடி ச்சம்போது சுகர் வந்துச்சின்னு சொன்னாங்க அதுக்காக அதுக்கப் அப்புறமேட்டு எனக்கு ஒரு வாட்டி எப்டி சொல்றது ஒடம்பு சரியில்லாம ஃபீவர் அதிகமாகி மயக்க அடிச்சி உளுர அளவுக்கு பீவர் ஆ அதிக மாயிற்சி அதுலயே நா வேலை செஞ்சுட்டு பாத் துண்டு இருந்தபோது அப்பா ஹா ஹாஸ்ப்பிட்டல்ல ஒரு டூ டேஸ் அட்மிஷன் ஆன அப்ப எல்லா டெஸ்ட்டு எடுத்து பாத்தாங்க இல்லேன்னு சொல்லிட்டாங்களே எதுமே இல்ல அப்டின்னு ஆனா நா சின்னதுலருந்தே குண்டா இருக்கப்பா ஒல்லியா இருக்கணு எனக்கு எப்டி இருக்கு நா அத பாக்கணு அப்டின்னு ரொம்ப ஆசப்பட்டு ரொம்ப வெறித்தனமா செய்றே இத்தினிக்கு மத்தியானத்துல தூங்குறது கடையாது காலையில ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிப்ப திரும்ப நைட்டு படுக்க ஒரு பத்தரை பதினொன்னு பன்னெண்டு கூட ஆயிடு
ஹம் அந்த பாஸ்டிங் அப்டின்னு சொல்லுவாங்கள இந்த எட்டு மணி நேரமோ எவ்ளோ சாப்டாமே அதாவது ச நைட்டு உணவு வந்து நீங்க கரெட்டா ஆறு மணி ஏழு மணிக் முடிச்சிர்ணு அதுதா டைம்மு அதுலருந்து மறுநாள் ஒன்பது மணி வரைக்கு நீங்க கூடாது மறுநாள் ஒன்பது மணி வரைக்கு நீங்க எதுவு சாப்டக்கூடாது வெறு வைத்தோட தா இருகோண் தண்ணி மட்டு குடிக்கலா தண்ணினால நம்ளுக் தண்ணி ஒரு நாளைக்கி கண்டிப்பா அஞ்சி லிட்டர் குடிக்கணுங்றாங்க
மேலயே குடிக்றேப்பா அத விட அதிகமாவே குடிப்பேன் தண்ணிலா நா நெறையா அதுதா சொல்றேனே நா டாக்ட்ரு கிட்டயே கன்சல்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டே ஆனாலு எனக்கு கொறைய மாட்டேன்து என்ன ரீசன் எனக்கே தெரியில
அவுங்க என்ன சொ சொல்றாங்க டாக்ட்ரு என்ன சொல்றாங்க இன்னிக்கி
நானு அவங்ககிட்ட இதெல்லா சொல்றே நா காலைல ஒரு ரெண்டு மண்நேரோ ஆ எக்சசைஸு வாக்கிங்கு சேத்து ரெண்டு மண்நேரோ உடற்பயிற்சி பண்றே அது இல்லாம ஆயில் ஃபுட்டு இந்த ஜங்க்ஸ் ஐட்டோ கடைல விக்றது இதெல்லா வாங்கி சாப்ட மாட்டே தண்ணி நறையா குடிப்பே டீ காஃபி பால் ஐட்டோ இந்த பிஸ்கெட் தொட்டு சாப்புறது இதெல்லா எடுத்துக்க மாட்டே மோஸ்ட்லி அவிச்ச பொருளு இந்த மாரிதா சா ரைஸ் கூட கொஞ்ஜோ எடுத்துப்பே ஆனா காய்கறின்றது கொஞ்ஜோ அதிகமா சாப்டுவே எனக்கு இந்த காய் பொறியலு இதெல்லா ரொம்ப புடிக்கு அத்னால நா காயெல்லா அதிகமா சாப்டுவே அத மாரி இவ்ளோ சொல்லிட்டே அவங்க என்னா சொல்றாங்கன்னா இவ்ளோ பண்ணியு கொறையலன்னா அப்போ உங்களுடைய ஜீன் அவ்ளோதா ஒண்ணு பண்ண முடியாது
ம் உங்ளோட இதுவே கண்டிஷ்
ஆ அப்டிதா அப்டின்னு சொல்லிட்டாங்க அதாவது நம்ப வந்து டய யி நம்பளால வேல செய்ய முடியாத பட்சத்துல தா நம்ப பயப்பட்ணு நீங்க சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும் போது எதுக் க்கு பயப்பட்றீங்க விட்ருங்க அப்டின்னு அவங்க சொல்றாங்க நா என்னா சொல்றது
டாக்ட்ரே சொன்னதுக்கப்றோ எனக்கும் பதில் சொல்லவே தெரி
இல்ல நானு அவங்ககிட்ட கன்சலுக்கு தா போனனே நா இவ்ளோ ஒரு நாளைக்கு நா இவ்ளோ பண்றே என்னோட ஒர்க் டெய்லி ரொட் அப் டேடிங் ஒர்க் வந்து நா சொல்லிட்டே அவங்ககிட்ட இது இதெல்லா செய்றே வீக்லி ஒன்ஸு மீன் கொழம்பு வெச்சி மீ கொழம்புல போட்ட மீன் மட்டுதா சாப்டுவே இவ்ளோ சொல்றே நா ஒங்ககிட்ட ம்ச் இதெல்லா நா சாப்ட மாட்டே இதெல்லா எடுத் டுத்துக்க மாட்டே சின்னதுலந்தே ஸ்வீட்டுனா ஒன்னு புடிக்கவே புடிக்காது காரமாக என்ன கொடுத்தாலு சாப்டுவே இவ்ளவு சொல்லிட்டே நா இவ்ளவு பண்றே எனக்கு ஒடம்பு கொறைய மாட்டேன்து அப்டின்ட்டு அவங்க தா சொன்னாங்க எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அப்டின்ட்டு அதையு ஒரு ரெண்நாள் காலைல போய் ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லா குடுத்து எல்லா வாங்கின் போய் கன்சல்ட் பண்ணிட்டா அது அப்போ ஒன்ன பண்ண முடியாது உங்களோட ஜீன் தா அப்டின்னு சொல்லிட்டாங்க நா என்ன பண்றது
சேரி விடுங்க எல்லாமே ஆண்டவே விட்ட வழிதானே ஆனா நீங்க முயற்சி செய்து எப்ப க லெவெலா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா ஆனா ஒங்களுக்கு ஆகு இவ்ளோ ட்ரை பண்ணி ஆகாதது எதுவுமே ஒன்னு கெடையாது ஆனா நீங்க இப்ப கடவுள் மேல நம்பிக்க வச்சி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா ஆனா நடக் ஒன் கேஜி டூ கேஜ்ஜாது கண்டிப்பா நீங்க கம்மி ஆகு நீங்க வெயிட் மிஷின் வச்சிருக்கீங்ளா
வச்சிருக்கப்பா எயிட்டி ஃபோர்ல இருக்கே இன்னமு எயிட்டி ஃபோர்ல தாப்பா இருக்கே ரெண்டு வருஷமா ஏறவு இல்ல எறங்கவு இல்ல நடுவுல ஒரு வாட்டி எயிட்டி ஃபைவ் ஆனே கொறயறதுன்றது மட் ட்ட ஒண்ணு வரவே இல்லப்பா அந்த இ ஆமா எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் இப்டியே தாருக்கு அதுக்கே எங்க வீட்டுக்காரு திட்டுவாரு என்னா ஒரு நாள் எக்சசைஸ் பண்ணாலே கொறஞ்சிடுவியா டெய்லி ஏ வெயிட் போட்டு பாக்கற மூணு மாசத்துக்கு ஒரு மொற போட்டுப்பாரு அப்டின்னு கிண்டல் பண்ணுவாரு அவ்ளவு பண்ணி எறங்கு கொற நெறைய மாட்டியிருந்த நா அதுக்குதா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காருக்கு
சரி சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நம்ம முயற்சி செஞ்ச அது அதுக்கு எப்பவுமே வந்து பலனு வந்து கெடைக்கு நம்ம வந்து கரெக்டா எல்லாமே கஷ்டப்பட்டுதானே முயற்சி போம் கஷ்டப்பட்டா எப்பவுமே பலன் கெடைக்கு
அதுதான்பா ஏன் பையெ பொறந்ததுலந்து ஆப்ரேஷன் கூட பாக்காம நா எல்லாமே செஞ்சே ரெண்ர வருஷமா செய்யறே எனக்கு எந்த ஒரு பலனுமே கெடைக்கல அந்த இதுவுக்காக தா டாக்டர் கிட்ட ஒரு கன்சல் பண்ணலா நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ண கூட இந்த மாரி இருக்கலால்ல ஏதாவது ஒரு தவறு கிவறு நடக்குதா இல்ல நம்ம செய்முறை சரியில்லையா அப்டின்னு சொல்ட் விட்டு யோசிச்சு பாத்தேன் எதுவு நடக்கற மா அது அதுவும் இல்லாமல் பகலெல்லாம் ஓடிக்கிட்டே தான் பா இருக்கேன் இந்த பையன் பின்னாடி இவன் பின்னாடி சுத்துறதுக்கே சரியா இருக்கு
அது சரி கண்டிப்பா சரி நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா நடக்கும் முயற்சி செய்ங்க அது கரெக்டா ரெகுலரா நீங்க பண்றத பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா பாருங்க நீங்க ஒரு அவுங்க சொல்ற மாரி ஒரு மூணு மாசத்துக்கொருக்கவே நீங்க வந்து வெயிட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா
சரி இப்ப நம்ம நேரம் முடி ச்சு அடுத்த பிரிவில சந்திக்கிலாம்
ஓகே தோழி நன்றி தோழி வணக்கம்